வணக்கம் தோழரே ஆஹ் நம்ப அடுத்த தலைப்பு வந்துட் டு இந்த கல்யாண அதுல வந்து விருந்து பரிமார்றாங்க இல்லயா உணவு இல்லைங்களா உணவு சேதாரத்த பத்தி பேசலா அப்டின்றது எனக்கு ஒர் எண்ணங்க ஆக்சுவ்லா இந்த டாப் பிக்கு எப்டி நெனவு வந்ச்சுனா நேத்து ஒரு விசேஷ்த்துக்கு போயிருந்தே அப்போ வந்து எ ன்னாச்சு அப்டின்னா சாப்ட்டாங்க எல்லாரு சா திருப் திகரமா சாப்ட்டாங்க தா அதுக்கப்ற அந்த உணவு வந்து வீணா போனத பத்தி ரொம்ப வருத்தமான விஷ்ய அத பகிரணு அப்டின்ற ஒரு எண்ணோ ஆக்சுவலா நம்போ என்னதா வந்து பாத்து பாத்து சமச்சா கூடங்க அஹ் என்னாகுது அப்டின்னா உணவு வந்து விரையமாவுது பத்தாமா போக கூடம் போ என்ன கான்செப்ட் அப்டின்னா இது வந்து பத்தாமா கூட வந்து போகக் கூடாது ஆனா வந்து மீந்தாலு பரவால்ல அப்டின்ற மாரி ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லைங்ளா அந்த எண்ணத்துல வர வெளிப்பாடு தா வந்து இந்த மாரியான உணவுகள் விரயம் ஆகுது அப்டின் நெனைக்கிறே இந்த உணவு வந்து என்ன பண்றாங்க அப்டின்னு னா வந்து கொண்டு போய் மாட்டுக்லா வெக்கிறாங்க அதாவ்து மாட்டுக்கு வெக்கிறாங்க அப்பறமேட்டு இந்த கொழம்புங்கள் அதெல்லா வந்து கீழ ஊத்திர்றாங்க இந்த புளி கொழம்பு இதெல்லா வந்து வேர இப்ப கீழ ஊத்துறாங்க இதெல்லாம் பாக் கறவும் மனசு ரொம்ப பதைக்கு அதாவ்து என்னடா இது அப்டின் சொல்ட்டு அஹ் மனசு ரொம்பவு பதைக்கு இத நீங்க எப்டி பாக்குறீங்க
டினா அஹ் நீங்க சொன்னது கரெக்ட்டு தா அதாவ்து இந்த ஃபங்க்ஷன் அதாவ்து பாத்தீங்னா அந்த திம் திருமணம்த்துலா பாத்திங்கனா உணவு வந்து எவ்ளோ செய்ணு செய் மாட் டாங்கவே பாத்தன எவ்ளோ பேர் வருவாங்கன் தெரியாது அவ்ங்களுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் பரவால்லன் சொல்லி நெறையா தா போட்டு செய்வாங்க ஏனா அன்னிக்கு நம்ப கல்யாணம் வெக்றோ அப்டின்னா அன்னிக்கு நா பங்ஸ் முகூர்த்த நறைய முகூர்த்தோ இருந்துச்ன்னா கண்டிப்பா நறையா பேர் வரமாட்டாங்க எல்லா எடத்துக்கு போணு அப்டிங்கறதுனால வந்தாலுமே பாதி பேர் சாப்டாம இப்போத போவாங்க வேற எடத்துல போணு இன்னோர் எடத்துல சாப்டணு தா போவாங்க நம்ம அவுங்ல அவுங்க டுவாங்கன் சொல்லி நம்ம எல்லா நெறைய செஞ்சிருப் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒ ஒருக்கோ ஒவ்வொரு பு குண்டா நறைய கூட சாப்பாடு மீதி ஆகுது சொல்ல போனா அது வந்து நறைய ந்த மாறி எடுத்துதா கொட்றாங்க அதெல்லா எடுத்து கொட்டாம இந்த மாரி இது எதுவு இல்லாம குழந்தைகள் காப்பகம் முதியோர் இல்லம் இந்த மாரி இருக்குல அவுங்களுக்குல்லா அவுங்க போன் பண்ணா அ ங்களே வந்து எடுத்துட்டு போயிறாங்க சோ அது வந்து அவுங்ளுக்கு யூஸ்ஃபுல்லா எடுத் து கொட்றத விட நம்ம வந்து இந்த மாரி சொந்தக்காரனுங்ளுக்க சாப்பாடு போடுறதல அந்த மாரி இல்லாதவளுக்கு சாப்பாடு போட்டா நமக்கு தா புண்ணியோ சொந்தக்காரலா சாப்ட்டு சாபந்தா விட்டு டு போவாங்க சா சொல்ல போனா கல்யாணத்துல இந்த மாரி இல்லாதவங்களுக்கு குடு தொம்னா நமக்கு தா புண்ணியோ நம்போ கல்யாணத்துல செஞ்ச சாப்பாடு குடுக்கணு நம்ம மண மக்கள் அவ்ளோ நல்லா இருப்பாங்க சொல்ல போனா அவங்க நல்லா வாழ்த்துவாங்க நம்ம கல்யாணத்துல இந்த மாரி குடுத்திருக்காங்க நல்லா இருக்குன் சொல்லி அவங்க பெரியவங்களா போ அங்க இருக்கவங்ல்லா நம்மளுக்கு ப்ரே பண்ணி சோ அப்படிங்போது நமக்கு தாது புண்ணியா அந்த மாரி நெறைய பேர் குடுக்கலா ஆனா நெறைய பேருக் குடுக்குறத எடுத்து கொட் ட்ராங்க அதது நானுமே கண்கூட பாத்துருக்கே எடுத்து குண்டா குண்டாவா எடுத்து கொட்டுறாங்க அது வந்து சொல்லுவோ நாங்களு நானுமே சொல்லியிருக்கே அதெல்லா யாருப்பா தம்பி ஃபோன் பண்ணி சொல்ல அவுக வந்து எடுதுட்டு போறதுக்குள்ள நாங் ஃபோன இப்பே கழுவி வெச்சுட்டு நாங்க ஊட்டுக்கு போனோ நாளைக்கு கால்ல சீக்கிர வருனோமா அதனால நாங்க எடுத்து கொட்றோம்பா அப்டின்று
ஆமா அதே நீங்க சொன்னுன்தா ஞாபக வருது நீங்க புண்ணியமா போகம்ன்னு சொன்னீங்க இல்லையா அது ஒரு ஞாபகம் வந்தது இது வந்து ஒரு ஒரு தொழிலதிர்வு கல்யாண ஆக்சுவலா அது வந்து நா நா வந்து பார்க்க நேரு விசிட்டு நேரடியா பாத்தே நானே அவுங்க என்னா பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா முகூர்த்தல்லா முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிர்சு என்னா பண்ணாங்க அப்டின்னா விருந்து து வந்து ஒரு பக்கம் பரிமாறிட்டுருக்காங்க அடுத்து என்ன பண்ணாங்க என்னாங்கே இந்த வண்டில வந்து சில ப இதுலா ஏத்துனாங்க ஏத்திட்டு மா அந்த கல்யாண பொண்ணு கல்யாண பையனு அந்து அதே வண்டில ஏறிட்டாங்க ஏறிட்டு நேரா ஜி ஹெச் வந்ட்டாங்க ஜி ஹச் வந்துட்டு ரொம்பவோ வந்து டீசண்டா மீந்து போன போனவ மார்லா குடுக்கல அவுங்க நல்லாவே வந்து இதுக்கினே சமைச்ச நீங்க சொன்னீங்க இல்லியா ஒரு புரோகிராவனுக வந்து வாங்கி தின்னுபுட்டு போட்டு தானு திட்டிட்டுதா போவே அப்பின் சொன்னே டேங்ளா அவுங்க செலக்ட் பண்ண எடோ பருங்க ஜி எச் சு ஜி எச் முன்னாடி வந்துட்டு பெரிய ஜி எச் அது ஆ அந் தா ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்துட்டு எல்லாரோ அந்த டையத்துல வந்து ஏழு மணில இந்து இட்லி வாங்குவாங்க வெளிய போயிட்டு இட்லி வாங்குறது அந்த பக்கத்துக ஹோட்டலு இதெல்லா போயி இட்லி வாங்கிட்டு வருவாங்க அதுங்கெல்லா பாத்தீங்க அப்டினா பெருசாலா வந்து ரெண்டு இட்லி வாங்குவு மூணு இட்லி வாங்குவாங்க அப்றமேட்டு வந்து க ரோட்டு கட்ல போறாங்கள அந்த மாரிதா வாங்குவாங்க இவுங்க வ என்ன பண்ணாங்க அந் நா வரே ரொம்பவு டீசண்டா வந்து அந்த பாக்கு மட்ட தட்ல வெச்சுட்டு ஒருத்தரு சாப்பற மாரியு குடு தாங்கோ அதே மாரி வந்து பார்சல் பண்ணியு குடுத்தாங்க அதாவது எப்டி என்ன கேரி பேக் மாரி போட்டு வீட்டு அதாவது பெட்ல இருக்கரவு கொண்டு போலா அப்டின்ற மாரியு வந்து அவுங்க கொடுத்தாங்க இத என்ன பண்ணாங்க அப் டினா வந்து அந்த மாரி லோக்கல் ஷோ மீடியா வந்து என்னா பண்ணிச்சு கவர் பண்ணி நியூஸ் லா கூட வந்துச்சு அது அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சிகரமா இரு இர்ந்தது ச இப்டியு வந்து உணவு வந்து அதாவ்து திருமணொ விருந்த வந்து எப்டி பகிர்ந்துகலாம் அப்டின்றத பாக்குறப்ப கொஞ்சொ நல்லா யோசிச்சிருகாங்கல்லயா அப்டினு நெனக்கிறப்போ கொஞ்சொ புள்ளரிக்குது இதுல இன்னொன்னு என்னனா இந்த கஜானந்த சமையல் செய்வாங்க பாத்தீங்களா இந்த மாஸ்ட்ரு
ஆ ஆ
அவ வந்து அவ் சாரி அவரு வந்துட்டு நீங்க செரியான ஆள புடிக்கணு இல்லனூச்சுகோயே அத்தனயூ போயிரூ அதாவ்து ஆமா இ என்னனா ஷேப்லா கரெக்டா இருக்கூ ஊத்தாப்புனா ஊத்தாப்பு மாரியே இருக்கூ தோசனா தோச‌ மாரியே இருக்கூ செரிங்களா அபண்டு சில்லி சிக்கன் சில்லி காலிஃபிளவர்லா அது அது மாரிதா பாக்றதுக்கு க அட்ராக்டிவா இருக்கூ கண்ணு கரெக்டா இழுக்கூ பட் நீங்க வாயில வெக் முடியாது அப்டி நம்ம என்னப் பண்ணுவாடினா பசியோடு வருவோ வாங்குவோ வாங்கிட்ட பண்ணுவோ ஸ்வாங்க முடியாது சாப்ட முடியாது என்னனா ஏதாச்சு ஒரு வந்து அந்த பக்கும் இல்லாம இருக்கு நானு ஒரு கல்யாண்த்துகு அப்டிதா‌‌ போயிருந்தே பெரிய ரொம்ப பெரிய கல்யாணொ ரொம்ப க்ராண்டா கல்யாணொ பஃபே ஒரு பக்கோ நடக்குது ஆ ந்து அமர்ந்து உண் சாப்டுவாங்கிலிங்ளா அந்த மாரியு போயிட்ருக்குது நாங்க வந்து பஃபே சிஸ் தொ போய் வாங்கி சாப்லான் சாப்டே எல்லா வகையுமான் ரைஸு இருக்குது அதாது கொத்தமல்லி ரைஸுருக்குது அப்பம் மம்டே என்னது புதினா ரைஸுருக்குது க்ரீன் கலரு வெள்ள கலர் அம்டு மஞ்ச கலரு அப்டினு சொல்லி கலர் கலரா இருக்குது அ அப்றமேட் டு வந்து தோச ஊத்தாப்போ அப்றன்ட்டு குழி பணியாரோ கம்பஞ்சோறு அது இதுனு ஆல்மோஸ்ட் ஒரு அம்பது வகையறாகு மேல வந்து ப இதிலே இருந்தது என்னது ஆ ல வைகிங் வாங்கலியா‌ அந்தப் மாரி அம்பது என் த ஒரு வெரைட்டியுமே நீங்க வாய்ல வெக்க முடியல எதனாச்சு ஒரு கொற உப்பில்லாம இருக்குது உப்பிருக்குது இல்ல வந்துட்டு புளிச்சு போயிருக்குது ஏதோ ஒரு கொற வந்து அந்த வெஜிடபுள்ல அந்த சாப் சாரி சாப்றப் பொருள் இருந்தது அத்தன பேருமே கொண்டு போய் என்ன பண்ணாங்க அப்டினா ஆ ஆக்சுவலா வந்து அந்த டஸ்ட்பின் வச்சிருப்பாங்கலையா டஸ்டபினுக்குள்ள போடல ஏ போடல அப்டினா கொ கீழ சுத்தி வெச்சுட்டாங்க அப்டி அந்த பிளேட்டு பாக்குமர தட்ல குடுத் என்ன பண்ணாங்க ஒரு பாக்குதட்டு மாரி இன்னோர்த் ஒருத்தர் வெக்காங்க அது மேல அப்டப்டியே வெச்சு என்ன பண்டாங்க டஸ்ட்பின்லேய போடாம சுத்தி வெச்சுட்டாங்க என்னடா எதாய்ச்சு நம்ம பண்ணா வெக்க போறப்போ தெரிஞ்சுது வருத்தமா இருந்தது என்னடா இது குழி பணியாரொ வாங்குனோ அப்றமேட்டு வந்து கொஞ்சொ இது வாங்குனோ எதுமே சாப்டப் முடிலியே வாய்ல வெக்க முடில ரொம்ப வருத்தோ அப்றோ வன்ட்டு நாங்கென்ன பண் ணே வேற வழியில்ல சாப்ட முடில கொண்டு போய் வெச்சுட்டு வரப் போ தா புரிஞ்சிது எவ்ளோ சாப்பாடு வீணாய் அப் சொ நனைச்சிக்கிட்டே மனசு ரொம்ப பதைக்கோ ஏ அப்டின்னா ஒரு சமயங்களல வந்து நம்மளூ வந்து பேச்சுலரா இருந்திருக்கப்போ வந்து இந்த சாதாரண ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட கெடைக்காது காலேஜ் லைஃப்ல ஹாஸ்டல மெஸ் எல்லா ஏதாச்சுஒரு காரணத்துக்காக பூட்டிடுவாங்க பூட்டிட்டாங்க அப்டின்னா போய் வெளி போய் ஸ் தா ஓட்டல்ல சாப்பிடலான்ற மா எல்லாருட்டூ எல்லார்டயூ கா நேத்து காசு இருக்காது அந்தத்தி என்ன பண்ணோம்னா இந்த ஸ் சாப்பாட்லா இல்லாம நம்ளுக் தவிச்சிருக்கு அப்படின் நெனைக்கிறப்போ வந்து ரொம்போ வருத்தமா இருக்கு இவ்ளோ சாப்பாடு வேஸ்டாகுதே அப்டி என்று நெனைக்குறப்பா ஆஹ் கல்யாண காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கல்யாணம் நடத்துறதுக்கிலதா வந்து மொ அ குறியா இருப்பாங்களே தவிர இந்த உணவுகள வந்து எப்புடி மே மேலாண்மை பண்ணலாம் ன்ற ஒரு எண்ண இருக்காது இல்லைங்களா உம் ம்
உண்மதா உண்தா நீங்க சொன்னது கரெக்டதா நம்ம எவ்ளோக் எவ்ளோ செலவு பண்ணி கல்யாண பண்றமோ அவ்ளோக்காணு நம்ப கல் நல்லா பண்ணிருக் கொன் பேர் வர்னு கண்டிப்பா சாப்பாட்டுல வந்து நல்லா போட்டாதா நல்லா பண்ணிருக்கு நல்லா செலவு பண்ணிருக்காங்கன்ட்டு இது வரு நம்ம என்னதா லட்சக்கணக்குல ஃபோட்டோகிராபர இருக்கட் டு அந்த டெக்கரேஷனன் எல்லா லுமே நல்லா இருக்குன்னு சொ சொன்னானா அந்த உணவுலதா சொ உணவு வச்சுதா சொல்லுவாங்க போய் அவங்க கல்யாணத்துல இது நல்லா இருஞ்சு சாப் ப்ப நல்லா இருந்ச்சு கி அ ஃபஸ்ட் அதா சொல்லுவாங்க சாப்பாடு சொல்ட்டுதா அந்தமாரி பொண்ணு மாப்ள நல்லா இருந்தாங்க டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆமா இ இது மெயின் நம்ம கல்யாணொ இது திங்ஸ் எதோ ஒரு பங்ஷன் வைக்கன்னா கண்டிப்பா அந்த செய்யற மாஸ்டர் வந்து கண்டிப்பா புடி நல்ல ஆளா புடிக்கனு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அது ன்ன எவ்ளோ பண்ணிருக்கிங் எவ்ளோ காசு செலவு பண்ணி பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட அத வாயிலே வெக்க முடியாத அளோளொ போயிடு சுனா அந்த யாருக்குமே குடுக் கோவ் முடியாது அது என்ன பண்ண முடியு அவ்ளோ வேஸ்ட் தானே சொல்லப்போனா
மா ஆமா அந்த ஊத்தாப்போ நீங்க வந்து ரப்பர் கடிக்கிற மாரியே இருக்குது அது எப்புடிதா அவனால பண்ண முடிஞ்சிதே எனக்கு ஆச் ச்சரியமா இருக்குது எப்புடி இப்புடி பண்ணானங்கன்னு காத் சிரியமாருக்கு ரப்பர் மாரியே இருக்கு பக்கா ரப் பர் மாரியே இருக்குது
ம் ம் அது மாஸ்டருக்கு அந்த ஒரு மனசாட் ச்சி வேனு ஏனா இவ்ளோ லட்சக்கணக்குல பண்றாங்க அம்மா அவுரு லட்சக்கணக்குல வாங்குவார் கிட்டத்தட் ட்வ் வாங்கும் போது அவருக்கு ஏதோ அவங்களுக்கு மனசுக்கு மனசு ம் நிம்மதியா செஞ்சி குடுத்து இன்னு பத்து சேத்தி குடுப் பாங்க அப்புடி வாங்கிட்டு போலா ம் ம்
இது கல்யாணோ பண் பண்றவங்களுக்கு தா வந்து இந்த ப புரிதல் இருக்கணு எப்புடின்னா உய்யு ரெண்டு ஒரு வெரைட்டி செஞ்சாலு வந்து திருப்திகரமா செய்ணு அதாவ்து எல்லாரு சாப்டக்கூடிய பொருள் என்ன ப்ளஸ் வந்து எல்லாரு வந் அத ஒரு பொருள் செஞ்சாலு தரமா செஞ்சி குடுத்தோ அப்டின்னா அப்பல்லா மின்னதாங்க வந்து நெறைய சாப்ட்டாங்க அதாவ்து ம காணாத கண்ட காணாதவ கண்டவ அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அதாவ் து காஞ்ச மாடு கம்பந்தூர்ல புகுந்த மாரின் சொல்லுவாங்க இப்பல்லா யாரு அவ்ளோ சாப் நாகரிகமா சாப்புர்றாங்க பசிச்சாக்கூட வீட்டுக்கு போய் சாப்ட்டுக்குறாங்களே தவிர பெருசால்லா சாப்புர்றதில்ல அப்டி காலங்கள் மாறப்ப இவங்களு மாற்ணு எப்டி மாற்ணு அப்டின்னா வெரைட்டிகள கொறைக்கணு கொறச்சிட்டு அமர்ந்து அ பீஸ்ஃபுல்லா சாப் பண்ணோ அப்பறோ அ வந்து சாப்படுறது வந்து திருப்திகரமா சாப்படணும் அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ப சொன்ன மாரி நீங்க சொன்ன மாரி நம்ப நம்ப கையில இருக்காது நம்ப வந்து நம்ம வச்சனாலதான் அப்டி செஞ்சா அவன் நம்ம ஒரு நல்லா நாலு எடத்துல விசாரி ச்சிட்டு வச்சம்னா கண்டிப்பா அது வந்து எந்த ஒரு இதுவு இருக்காது அந்த மாரி சாப்பாடு பத்தாம கூட போலா ஆனா வந்து நல்லால்ல அப்டிங்கற மாரி ஒரு பேர் வரக்கூடாது அவுங்க உக்காந்து கூட நல்லா நல்லா இருந்து சாப்ட்டு போயிட்டாங்க எனக்கு சாப்பாட்டே பத்தாம போயிட்டா கூட நமக்கு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கவே பேச்சு கூட சொல்லலாம் எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நல்லா இல்ல நம்பட்டே நம்பட்டே சொல்லுவாங்க நம்பதான் பங்கசன் வீட்டுக்காரனா இருப்போம் நம்பகிட்டயே அவ்வளோ பேர் சொல்றாங்கனு வச்சுகங்க சாப்டு நல்லாவே இல்லங்க என்னங்க செஞ்சிருக்கிங்கனு சொன்னீங்கினு வெச்சுக்கோங்க நம்பளே சொன்ன மாரி இருக்கும் அது என்னடா அப்புடிங்கிற மாரி இருக்கும் என்ன தா செலவு பண்ணி பண்ணாலும் அது வேஸ்ட் ச்சு தானே
ஆமா ஆமா எனக்கு நா எனக்கு இந்த அனுபவம் வந்து ரெண்டு ஒரு கல்யாணத்துல இருக் இருந்துது என்னுடைய நெருங்கிய உறவு காரங்க கல்யாணத்துலயூ வந்து இருந்துது மாஸ்டருக்கு வந்து அவருக்கு அவரு கேட்ட கூலி கு குடுக்கலன்னு சொல்லீட்டு வேலைய காம்ச்சாபடி அப்டியூ இருக்குது ம் ஆமாங்க
ந்த மாரி ஆட்களும் இருக்காங்கள
ஆமா காலியு இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க ம் மனசாட்சி இல்லாத ஆட்கள் நறையவே இருக்காங்க சரிங்க தோழரே
கன் நேரம் ஆயிடுச்சி முடிச்சுக்கலா முடிச்சுக்கலா நன்றி நன்றிங்க ம் நன்றி ம்